ஹலோ நல்லா கேக்குதா கிளியரா இருக்குல்ல வாய்ஸு ஆஹ் ஆஹ் சொல்லுங்க என்ன சமச்சீங்க இன்னைக் கே
என்ன சொல்றது நேத்து நைட்டு ஒரு ஒன் ஒம்போது மணிக்கி கரண்ட்டு பொயிடுச்சி எங்ளுக்கு ஆமா அதுவு இப்ப எங்க வீட்ல ம டு கரண்ட் இல்ல இப்பொ வரைக்கு வரல
ஓ ஏதோ ஃபேஸ் போயிருக்காட்ருக்கு
ஆமா அதா ஈ பி கீ கால் பண்ணா ஏதோ ஃபங்க்ஷனா அங்க அதனால எ ஆள் இல்ல வர்றதுக்கு கொஞ்சொ பொறுங்க மேம் கொஞ்சொ வெயிட் பண்ணுங்க கொஞ்சொ வெயிட் பண்ணுங்க அப்டிங்றாங்க சார் க தண்ணி இல்ல சார் என்ன சாரு தண்ணி இல்லாம ரொம்பொ கஷ்டமாருக்கு இல்ல எனக் எத்ன மணிக் வருவிங்க நீங்க சொன்னீங்கனா நா கெளம்பி வேற எங்கேயாத் பொயிருவே அப்டினால்லு அவெ சொல்ல மாட்டேங்குறா ஆம்மா இப்டி பண்றாங்கப்பா உம் இல்ல சொல்லணு இல்ல மேம் வர்றதுக் க்கு ரெண்டு மணி ஆகு மூணு மணி ஆகு அப்டின் சொல்ட்டா நா கெளம்பி எங்க அம்மா வீட்டுக் பொயிருவே அங்க பொய் வேலா வேலையு முடிச் ச்சிக்கலா இல்ல குளிக்கிறது ஏதாவது ஆமா
லேட் ஆக்குவீங்களானு நம்ம கேட்டுருவங்கிறாண்டி வரோ வரோன்ன சொல்லிட்டு
ஆ அவங்க இதுல எதோ ஃபங்க்ஷனா என் நெறைய பேர் டிரான்ஸபர் ஆறாங்க அதுக்கு ஏதோ பங்க்ஷன் மாரி வைக்கிறாங்க போல அதனால கொஞ்சு ஆ லேட் ஆகும் லேட் ஆகும் மேம் இல்லாட்டினா ஒடனே வந்துருவாங்க ஒன்னவர்ல வந்து பாண்ணிருவாங்க அதனால லேட் ஆகு லேட் ட்ட ஒன்னு இப்ப பக்கத்துல எல்லா இடத்துலயு இருக்குது நமக்கு மட்டு இல்ல
சே வந்துரு வந்துரும் வரு ஆ சோ பவர் இருந்தா கூட ஒண்ணு தெரியாது பவர் இல்லாதப்பதா நம்ம செய்யாத வேலையெல்லா நமக்கு ஞாபகோ வரு இன்நேரோ இருந்திருந்தா துணி போட் போட்டு இருக்கலாமே மாவு வரைச்சிருக்கலாமே அப்பன்னு சொல்லி இல்லாதப்பதா ஆம்மாமா அதா பவர் இருக்கிறப்ப கூட நமக்கு ரொம் ரொம்ப கான்சியஸ்ஸா இருக்கா அந்த வேல அது இல்லாதப்போ ஐயோ நம்ம அத பண்ணலையே பண்ணலேங்கிற ஞாபகோ அதிகோ இருக்கு
அதா இல்ல ஏன்னா நா காலையிலயே ஊற போட்டுருப்பே எந்திரிச்ச உனயே அரிசி ஊர போட்டுட் டு நா இந்நேரோ ஆட்டி அள்ளிருப்பே ஏ வேலை முடிஞ்சிருக் கு ஆமா ஓ இப்ப நாளைக்குதா நாளைக்கு இருக்கிற வேலையில அந்த வேலையு சேர்ந்துக்கு சண்டேனாலே ஒரு ஸ்பெஷல்ருக்கு அதுல
அத சொல்லுங்க சண்டே வந்து ஹாலிடேங்கிறது இந்தியா கு மட்டும்தா இப்படி இருக்கா இல்ல எல்லா கண்ட்ரி பீப்புள்ஸ் கு இப்பிடித்தா இருக்கா எனக்கு
ஹாலிடேன்னு சொல்லிட்டு எல்லாருக்கு கெளம்பி வெளியலல்லா வெளிநாட்லல்லா பாத்தா எல்லாருக்
அததா கேக்குறே அதா இந்தியால மட்டுந்தா இந்த மாதிரியான சண்டேய நம்ம வந்து ஸ்பெண்ட் பண்றாமா என்னன்னு தெரில அது வீக்டேசாவே அது இருந்துரலா போல ம்ச் அது ஒரு ஹாலிடேயா கன்வெர்ட் பண்ரக்கு பதில்லா அதவையு ஒரு வீக் டேயாவே இருந்துட்டா ஏழு நாளுமே இப்ப ஒரே மாரி பாக்கறோனு ஆயிரு து ஒரு நாள் ஓவர்லோட் ஆயி நெக்ஸ்ட் டே டயர்ட் ஆக்கி விட்ரு
இதுவும் கொஞ்ச நல்லாதானே இருக்கு என்ன பண்றது ஒரு நாள் பு எல்லாரு வீட் ல ஒரு நாள் இருக் க்கறாங்க ஒரு கொஞ்சம் சூடா சாப்பிடுறதுமே அவங்களு கொஞ்ச சொல்ல போனா அந்த மாரி ஒனக்கென்ன வேணு ஒனக்கென்ன வேணு னு கேட்டு கொஞ்ச
ஆ மொத்துல நம்மள யாருங்கேக்குறதில்ல நம் ஆமாமா அத பாத்துக்கிட்டு உம் காலையில ஒனக்கு புடிச்சது மத்தியான இன்னொரு ஆளுக்கு புடிச்ச ச்சது நைட்டுக்கு மிச்ச இருக்கற எல்லாத்த காலி பண்ணிட்டு தூங்கிருவோ அப்படிங்கிற ரூல்ஸ்லாம் நம்ம மட் டும்தா அப்படி ஃபாலோ பண்றோ இருக்கறதல்லே பாரம்பரிய கல்ச்செர்ல்லா இன்டியாலா சிறந்ததுங்றாங்கெ நாள் ஆக ஆக பாத்தா மத்தவெங்கெல்லா ஹாப்பியா இருக்க பாத்தா என்னடா கன்றாவி ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு இல்ல ஈவே இல்லயே அப்டின்னாகுது
ஆஹ் என்ன பண்றது ஆமா என்ன கொஞ்சோ நல்லாருந் சேரி ஒரு ம த்தியானம் வரைக்கும் வேல இருக்கும் எல்லா வேலயும் முடிச்சிட்டு சாப் ட்டு அந்த பாடுக் கறப்ப அப்பாடா அப்டின் சொல்லி எல்லாரு சேந்து ஆமா அது கொஞ்சோ ரிலாக்ஸா கொஞ்ச நேரம் அது டக்
அதேயுமே கூட தூங்கு தூங்கு தூங்கு தூங்கெலன்னா அடிச்சிருவேன்ல வெரட்ட வேண்டிருக்கு
இல்ல தூங்க மாட்டாங்கே எங்க ஆளுகெ தூங்கவே மாட்டாங்கே ஆம்மா ஆஹ்
ம்லாமலா போகுதல்ல நாள் ஆக ஆக பாப்பால்லா முன்னெல்லா மத்தியானம் தூங்கணுங்கற கட்டாயத்துல இருக்கு அழுவும் அடம்புடிக்கும் தூங்கிரும் இப்ப அத தூங்கணுன் னு சொல்லிருவோன்னு சொல்லியே என்னைய தூங்குன் சொல்லாதே சொல்லாதேன்னு கத்து
ம் இப்ப அத அதுங்கெல்லா கொஞ்சோ மெச்சூர் ஆய்டிச்சிங்க அதுங்க தூங்குறது கெடையாது ஏதோ டி வி பாப்பாங்கெ இல்ல வாங்கடா வெளாடுவோம் அப்டின் சொல்லிட்டு எல்லாரு சேந்து வெளையாட் டுவோம் ஏதாவது வெளையாடுவோம் அப்டின் சொல்லிட் ட்டு ஒக்காந்துட்டு சேரி எல்லாரு சேந்து ஸ்பெண்ட் பண்றது படிக்க மட்டும் சொல்லிறாதிங்க அப்டிம்பாங்கெ படிக்க மட்டு சொல்லிறாதிங்க ஆஹ் ஆம்மா நாங்க அதான் சாட்டர்டேவே முடிச் சிட்டினா அதான் சொல்றது இ நீங்க சாட்டர்டே ஈவ்னிங் முடிச்டீனா நாளக் ஃபுல்லா உன்னெயெ நா படிக்கவே சொல்
ஆம்மா எப்ப தெரியுமா நம்மகிட்டயும் தெரியாம மறச்சிட்டு கடைசி நேரத்துல எழுதுறது நைன் தேர்ட்டிக்கு அப்புறம் அவுங்களுக்கு ஞான உதயம் வரும் நாளைக்கு ஸ்கூலுக்கு போனா மேம் கேட்டுருவாங்களே எட்றா வண்டிய அப்படீன் சொல்லி அப்பதான் வண்டிய ஸ்பீடா கெளப்புவாங்க கிருக் அழகா எழுத வேண்டியதெல்லாம் கிறுக் கிறுக்குன்னு கிறுக்கி எழுதி வச்சிட்டு ஹ ஏதோ கடனுக்கு முடிச்சோன்னும் ஒரு வேலையில போய் படுத்துடருலான்னு ஆஹ் ஓ இதெ ஷெடியூல் ஒர்க் சீட்ட கொண்டா அப்படின்னு சொன்னா அது எங்கே வச்சேன்னு தெரியல அங் வச்சேன் தெரில அப்டியே மறைச்சிருவாய்ங்க
உம் ஆம்மா அ ம் சேரி அவி படிக்கிற வடி படிக்கட்டு என்ன அவிங்கள க்கு நா ஞாயித்துகெழம ஒரு நாளு இவ அவிங்கள அவிங்குளுக்கு தா டி வி சொந்தோ அ ஞாய்த்துக்கெழம எங்கள உடுங்கம்மா ஐயோ எ ங்கள உசிப்பிராதிய மொத நாள் நைட்டே சொல்லிருவா எம் பொண்லா சொல்லிருவா நாளைக்கு உசுப்பிராதீங்க நாளைக் எதுவும் பண்ணிறாதீங்க நானா எந்திரிப்பே அ சேரி உன்ன யாரு உசுப்பல ஆமா நல் ல்லா தூங்குவ் ப்பா அப்டிங்கிறது இவுங்க அப்பா தா சும்மா வம்பிளுக்கிறக்கா உசுப்புறக் போவாங்க அட சும்மா இருங்களேயா எந்திரிச்சா எனக்குதா வேலை கொஞ்ச நேர் நா நிம்மதியா உக்காந்துக்கிறே
குள்ளயு வந்துகிட் அதுக்கு எ பேசாம படுத்து க்கரமே கூட அந்த நேரோ வந்து சத்தோ கம்மியாருக்கு
ஆ
நா அப்புடித்தா எல்லாரையு சொல்லுவே வீட்ல எல்லாரு முழிச்சிருக்கோங்ற மாரி காட்டிறாதீங்க சின்னது எந்திரிச்சு வந்துரு
ஆ ஆ ஆ
என்னோட வேலேயே பல்லு வெலக்கறத கூட பாக்கல கொஞ்ச நேரோ அந்த ரூம் தேடி யாரும் போய்றாதீங்க அப்டின் தா சொல்லுவே
ஆமா ஆமா அதா அதா ஆமா
பாத்தீங்னா ஒரு மாரி ட்ராங்கியா இருக்கும் போல்ட்ருக்கு ந நா ஒரு மாரி ஸ் சினுங்கி கிட்டே தா இருக்கூ ஆனா அஞ்சு வயசு ஆய்ட்ச்சி ஆனா இன்னமு அப்டியே தா இரு கு
ஆ ஏ பைய வந்து காலைல எல்லா அப்பில்லா பண்ண மாட்டா காலைல எந்திரிக்கம் போதே அப்டே ஒரு எந் தங்கச்சி கூட சொல்லு என்ன உ மக எந்திரிக்கம் போதே அப்டே அட்டென்ஷ்ல பக்குனு அப்டியே ரொம்ப சுறுசுறுப் இப்போதா எந்திரிப்பாரு ஒரு இதுவாலா சோர்வாலா எந்திரிக்க மா டயோம் அந்த மாதிரிலா எந்திரிக்க மாட்டா எந்திரிக்கு போதே அவ்ளோ ஃபிரஸ்ஆ எந்திரிப்பாரு ஆனா தூக்கோ நைட்டு தூக்க வந்துருச்சுன்னா ஒளருவான் ஐ இவனுக்கு தூக்கம் வந்துருச்சுடா அப்டின்ட்டு
அத இது இது அப்டிதான் பேசும் சம்பந்தம் இல்லாம பேசும் சின்னதா அவுங்க அண்ணென் ஒம்புளுத் தா கூட பெருசா அழுது சீன் போட்ரும் அப்ப கண்டுபுடிச்சிடலாம் ஹான் ஆஹா வந்து புள்ள வந்து வந்து சாமி எறங்கிருச்சு
ஆமா ஆமா ஆஹ் ஆஹ் அதான் அதான் இவனுக்கு அப்டியே உம்
அப்டின்னு சொல்லி நமக் தெரிஞ்சிடு
ஆமா இவனுக்கு அப்டிதான் தூக்கோம் வரும்பா வந்தாலுமே ஏதாது வரஞ்சிட்டு இருப்பான் ஏதாது ஒன்னு செஞ்சுட்டு இருப்பா ஏதாது கிராஃப்ட்லா நல்லா செய்வான் இவனுக் ரொம்ப புடிக்கு எத்தாது ஒண்ணு அது வர்லட்ன்னாலும் திரும்ப திரும்ப திரும்ப திரும்ப செஞ்சு அத வர்ற வரைக்கு விடமாட்டான் தூக்கம் கண்ண சொக்கும் தூங்கி வலிரது தூக்கம் வரும் இருந்தாலு அதை செஞ்சு அதை கையில வச்சுட்டே தூங்குவா அது ஒரு அவனுக்கு ஒரு ஹாப்பி அதை செய்யிறது இல்லைந்த கலரிங்கோ ஏதோ வரையறானா அத வரைஞ்சி முடிக்கணு முடிச்சிட்டு தா அவனுக்கு தூக்கமாக வந்தாலு அதை வர உட்காந்து ஆது முடிச்சு அத கையில வச்சுக்கிட்டு தலகாணி கீழே வச்சுக்கிட்டு தூங்குவாரு சாரு அப்பதான் ஒரு முழு திருப்தியோ நல்லா அப்பான்னு தூங்குவே ஆ
ன் ஒரு படம் பாத்துச்சுன்னா அதோட கிளைமக்ஸ் முடிச்சாதா அதுக்கு திருப்தி அந்த கிளைமேக்ஸ் முடிக்கிற இல்ல அமுத்து ந இன்னொரு நாளு வந்து ரெசூம் பண்ணி பாத்துக்கலாம் அதுதா இருக்குலே அப்படியே அப்பிடின்னு சொ சொல்லி சொன்னா அவரால அத அக்செப்ட் பண்ணிக்க முடியாது அப்படியேப்ப புத்து ஒடிச்சிருவாரு யா என்னப்பா நாம முடிச்சுட்டு வந்து அத பாக்க கூடாதா அந்த வேலைய கொஞ்ச பொறுமையா இருக்க கூடாதா ஹாப் அன்வர் தானே போட்டிருக்கு இன்னு முடிஞ்சுட்டா அப்புறம் பாத்தா என்ன அப்படின்னு அவங்க அவங்க தரப்பு நியாயம்
ஆம்மா ஆம்மா அந்த கார்ட்டுன்லே இந்த குட்டி குட்டியா போடுறாங்கள்ல தார்
உம் கார்ட்டூன்னு பாப்பா ரொம்ப பாக்க மாட்டாருக
சேரி சேரி சேரி ஆ
இல்ல ஏதாவது படம் நா வந்து லிஸ்ட் அவுட் பண்ணி ஏதாவது குடுப்பே
சேரி ஓகே ஓகே
நல்லா இருக்கு ஆஹ் அப்புற இருக்கு ம்அப பாக்குறியா அப்படினு சொல்லி கேட்டு போட்டு விட்டோனா சில படத்த ரிப்பீடாவும் பாப்பாக பாத்துட்டு ஏன்னா ஆல்ரெடி பார்த்த அதானே இது ஆஃப்னவர் முடிஞ்சா என்ன முடியலேன்ன என்ன அப்படின்னா அதை அக்செப்ட் பண்ணிக்கிற மனசு வராது உம் பாத்தா பாக்க கூடாதா ஆ நீ என்ன வந்து கேட்டப்பாட்டே கேக்குற
உம் ஆமா ஆமா எங்க ஆ ஹாய் எம்பொண்ணு அப்படிதா சொ சொன்னா அம்மா இந்த சாரி சன் மியூசிக்ல இந்த பாட்டே தா போடுறாங்க இதுதானே கேக்குறிய நேத்து கேட்டிய அப்படி இப்படிம்பா ஆமா அதுக்கு என்னடி பண்றது
நான் ஏதாவது சொல்றேன்னா ஸ்ரீராம் ஹிட்ஸா திரும்ப திரும்ப கேட் க்கற உனக்கு இத மட்டும் போர் அடிக்க பதிலுக்கு பதில் எல்லாம் வச்சிருக்காங்க அவங்க நம்ம சொல்றதுக்கு முன்னாடி அவங்க களே எல்லாத்தையும் சொல்லிடுறாங்க
இங்கே கார்ட்டூன்ல எல்லாம் திரும்ப திரும்ப அதே ஸ்டோரி தானே போடுறாங்க அந்த ஒரே ஸ்டோரிதான் அந்த டிஸ்னி ஜூனியர் பாக்கோங்க கார்ட்டூனு போகோ இந்த இதெல்லாம் சில சேனல்ஸ் பாப்பாய்ங்க அதே போடுவாங்க இதே தாண்டி நேத்துலந்தே ஸ்டோரி போட்டாங்க அதே ஸ்டோரியதும் பாப்பாக ஆமா அப்படியே பாத்துட்டே தான் இருப்பாங்க நமக்கு மனப்பாடம் ஆயிருது இந்த சின்சான் எல்லாம் பாக்குங்க ஆமா நீயாவுது படம் பாக்குறியே ஏதோ ஓரளவு சேர்ந்து பாக்கலாம் ஆமா நாங்க கார்டூன் தான் சேர்ந்து பாத்துக்கிட்டு இருப்போ
ஐயோ அது சேர்ந்து பாத் பகும் போது காமெடி படம் எதையாவது ஒண்ணு போட்டு உட்டு பாத்துருவோம்
ஆமா
ஆஹ் இப்போ அண்டர் த டுவெல் இருக்கிற படம் மாதிரி அதையாவது போட்டு பாத்துருவோம் சிலத எபோவ் சிக்ஸ்டீன் இருந்ததுன்னா கொஞ்சோ நான் ரிமோட்டுக்கு கூட இருந்தது ன்னா பாப்போம்
ரிமோட்ட கைலயே வச் ச்சுக்றது நாலும் அப்படிதான் பண்ணறது ஏதாவது படம் போடலே பாத்தீங்கன்னா ஏ பொண்ணுலா வந்து சில சமயல்லா அம் நம்ம சொல்லுவோ ஏப்ப ஏ பாப்பா இந்த மாரிலா டிரெஸ் போடக் கூடாது து குட்டிய இருக்க இந்த டிரெஸ்லா வேணாம்னு நம்ம சொல்லுவோம் அவங்க மட்டும் டான்ஸ்ல இத்தினியூன்டு டிரஸ் போட்டு வந்து ஆடுறாங்க நீங்க மட்டு நிக்க கூடாதுங்கறீங்க இதை போட கூடாதுங்கிறீங்க ச்சு அவங்க கேக்குறது கேக்குறதுக்கு நம்ம என்ன பதில் சொல்றதுனு அக்சுவலா எனக்கு தெரியத மாட்டேங்குது மா என்னம்மா இப்படி போட்டிருக்காங்க சில டான்ஸ் கூத்து த்து டான்ஸ் போட்டாலே அப்டி தான் போடுது அதுக ட்ரெஸ் ச அதுக்குன்னு அவங்கங்களுக்கு சும்மா ட பாட்டு த்து டான்ஸ் ஆட்றக்காக நம்ம பாட்டு போட்டு வுட்டோனாலும் அ இந்த மாதிரிலா இருக்கறதுனால நான் அத இப்ப சன்மியூசிக் அவுலக்கா வக்கிறது கூட கெடையாது அந்த மாரி சாங்ஸ்மே சும்மா கேக்க மாட் கே சும்மா மியூசிக் மட்டும் போட்டுவுட்டு நீ ஆடி க ஆடணும் ஆட்றது புடிக்கும் இவுகளுக்கு மேடத்துக்கு ஏதாது பாட்டு போட்டுவுட்டு ஆடு அப்டிங்கிறது இப்பத்துல நீ ஒன்னு ஆட வேணா பாத்த ஆடுனதான இந்த மாறியல் கேள்வி கேக் க
ம் ம்
மா செரி ஓகே அப்டிங்கிறது வேற என்ன செய்றது நம்ம பதிலும் சொல்ல முடி ல்ல ஆ ஒரு பாட்டாவது அப்டி வெந்துடுது ஒரு படத்துல ச்சு ஆமா என் தா இப்டி பன்றானுகளோ தெர்ல
கே
ஆ செரி செரி ம் நீங்க டான்ஸ்லா ஆடுவாங்களா மேகம் இப்ப நல்லா வெயிலா தான் இருக்குது
போ அ சொல்லலையா அவ
ஆ ஆஎன்ன நேருன்னு எனக் ஒண்ணு புரியல ஆமா செரி செரி
மா அடிக்கடி பாத்துக்கணுன்னு சொன்னாங்க அ நேரோ காலம் கால அளவு எப்டி இருக்குன்னு பாத்துக்கிட்டுங்க அது மட்டும்